ஹலோ
ஹலோ கேக்குதாங் ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
சாப்டீங்ளா
ஆ சாப்டே ப்ரோ உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதே ப்ரோ
இந்தா ஒரு நிம்ஷோ இருங் இப்ப கேக்குதா ப்ரோ கேக்குதா
ஆ கேட்குது ப்ரோ
ம் சாப்டிங்ளா ப்ரோ
ஆ சாப்டாச்சி நீங்க
சாப்டேங் ப்ரோ
எங்க வெள்ல எங்கியு போலயா ப்ரோ
எங்கியு போல ப்ரோ இனிமே தா கெளம்பணு
எங்கே சும்மாவா இல்ல வேல எதுவு இருக்கா ப்ரோ
இந்தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணட்டுருக்கேங்க டி என் பி ‌சி எக்ஸாம் அதுக்கு கிளாஸ் மாறி போகும் டி என் பி சி குரூப் டூ குரூப் ஃபோர்
ஒ குரூப் டு குரூப் ஃபோரா நல்லது ப்ரோ கங்ராட்ஸ் ஆல்தபெஸ்ட் நல்லா பண்ணுங்க
தேங்க்யூ ப்ரோ அதுவு அப்றோ ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கே
ரயில்லே இப்போ ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னாடி கூட ஒரு எக்ஸாம் போட்ருந்தாங்ளே இவ்ளோ அட்டென் பண்ணீங்ளா
ஆமா ப்ரோ என் டி பி சி தான
ஆ என் டி பி சி போட்ருந்தாங்ளே ஆ அண்டு இது ஃபஸ்ட்டு இது கிளியர் பண்ணிட்டீங்ளா ப்ரோ
ஆ இல்ல ப்ரோ இப்ப தா ஃபஸ்ட்டு எழுதியிருக ஆல்ரெடி ஒன்னு எழுதுனே ஒன்னு வர்ல
செரி செரி ஒண்ணுல்ல ஒண்ணுல்ல அடுத்து அப்டியே கொஞ்ச கொஞ்சமா படிங்க ப்ரோ ரயில்வேல எப்டியோ சென் ரெல ஒர்க் போற மாறி பாருங்க ப்ரோ இதல்லா வானா
ஸ்டேட்டு
ஸ்டேட் ஜாப்க்குல்லா வேணாம் ப்ரோ சென்ட்ரல் போயிருங்க சே ஸ்டேட்டு தா போங்க நம்ம இது ஒரு இங்கெலா ஒன்னு இதா இதா ஆகாது நீங்க அப்டியே அங்குட்டு வெள்ள போனாதா வந்து உங்ளுக்கு சேலரிலருந்து அப்டினா இப்ப எய்த் பேமெண்ட்லா போட்ருவாங்க அப்டிங்கும் போது உங்ளுக்கு எல்லாமே
ஞ்சா நல்லா படிக்கினோ ஆனா ஒக்கான்ட்டு தனியா படிக்கனோ
ஆமா ப்ரோ ஒரு கான்சன்ட்ரேட்டோட படிங்க ஈசி யா கிளியர் பண்ணிட்லா இப்போ நா வந்து படிச்சே ப்ரோ இப்போ வந்து ந ஒரு டிசைன் இன்ஜினியர் மெக்கானிக்கல்
அப்டியா செரி செரி எங்கே சென்னைய்லியா
ஆ சென்னைல தா ப்ரோ இப்ப இருக்கறது இப்போ சென்னைல தான் இருக்கறே
சரி ப்ரோ ஒர்க்கு
ஒர்க்குமே வந்து சென்னையில தான் ஒரு டூ டேஸ் மட்டும் ஒர்க் ப்ரம் ஹோம் மாதிரி இருக்கும் அப்படி இல்லனா வெளில ஆன் சைட் அந்த மாதிரி எங்கேயாது போற மாதிரி இருக்கும்
சரி சரி
ஆ அதே மாதிரி இப்போ ஒரு என் ஒரு டூ வீக்ஸ் தான் ப்ரோ இருக்கும் என் என் கசின் தான் அவங்க அவங்க வந்து என்னா பிஓ கிளியர் பண்ணிருக்காங்க அஷன் மேனேஜரா இதுல பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால கிளியர் பண்ணி இப்ப தா போஸ்டிங்லா போட்டாங்க சென்னையில தா போஸ்டிங் போட்ருக்காங்க
சேரிங்க
அங்க ஒரு ஃபோர் இயர்ஸ்ஸா படிச்சாங்க
சேர் சேரி
அதா நீங்க கா கான்சன்ட்ரேட்டோட படிங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலா அவுங்க அடுத்தவங்க ஆயிர ஸ் சொல்வாங்க நீங்க அதெல்லா கண்டுக்காதீங் இப்பந்தா ஃபஸ்டைம் படிக்கிறீங்களா இப்பதா காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அப்டித்தானே
இல்ல ப்ரோ அது நாலு வருஷ ஆச்சு நாலு அஞ்சு வருஷ ஆகப் ஆமா ப்ரோ
ஓகே ஓகே ஓகே இது என்ன என்ன ப்ரோ என்ன மேஜர் ப்ரோ
பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர்
பிஇ மெக்கானிக்கல் தானா சேர் சேரி நானு பிஇ மெக்கானிக்கல் தா
சேர் சேரி அப்படி தா இருக்கு என்ன பண்ண
என எனக்கு இப்ப வர அப்படிதா ப்ரோ இருக்கு தெரியாதனமா எடுத்துட்டே
ஆ அப்படிதா ப்ரோ ஒரு சில டைம் தோணு ஏன்டா இத எடுத்தோ அப்டின்னு டொண்ட்டி டொண்ட்டி
டொண்ட்டி டொண்ட்டியா
ஆமா
அதானே அப்ப எனக்கு ஒரு ஒரு வருஷோ ஜு ஜூனியர் சீ சீனியர் தா ஆமா ஆமா கடுப்பா இருக்கு ப்ரோ என்ன டானு
ம் டொண்ட்டி ஒன்னா சேர் சேரி ப்ரோ இப்ப அதா வேற ஒர்க் பண்ணட்டு இருக்கீங்களோ
இல்லு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணே ப்ரோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தே அங்க இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு கொரியன் கம்பெனில ஒர்க் பண்ணே அது க்கு அப்புற ஆர்அண்ட்டில சேஞ்ச் ஆயி ஒரு டூ வீக்ஸ் கூட போல அதுக்குள்ள எனக்கு சென்னைலதா ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு
சேரி ப்ரோ
அதனால ஒர்க்கே கண்டினியூ பண்ண முடில ஒரு நைன் மந்த்ஸு வீட்டுக்கு போற மாரி ஆயிருச்சு எதுவுமே பண்ண முடியாது அதனால அப்டியே இருந்து அதுக்கப்புற திருப்பி எனக்கு தெரியு திருப்பி போனா வந்து எப்டியு ஒன் மந்த் இதுல விட்டுட்டு திருப்பி ஆர்அன்டில தா வுடுவாங்க ஒரு குரோத் இருக்காது அதே மாரி இப்போ வேற ஏதாது ஆச்சு இப்ப ஐடி ஃபீல்னாக் கூட இன்ஸ்டன்ட்டா குரோத் இருக்கு இதுல மெக்கானிக்கல் அப்டி கெடையாது கொஞ்ச கொஞ்சமா மா ஸ்லோ குரோத்தா இருக்கும அதே மாதிரி ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் அப்புற தா வந்து ஒரு க்ரோத்துன்னே இருக்கு அது வரட்டுன்
புன்னாலு எடுக்க மாட்டாங்கள
ஆ எடுக்க மாட்டாங்க நமக்கு இது எல்லாமே இதாயிடு அதுனாலதா பாத்தே சேரி மெக்கானிக் க்கல் நமக்கு இப்ப ஐடி போய் படிச்சு அதுல ஒன்னு தேவ இல்லன் தா நான் மெக்கானிக்கல் எடுத்தோ அப்டிம் போது சேரி மெக்கானிக்கல்ல ஏதா என்ன பண்ணி சஸ்டெயின் பண்ணலான் சொல்ட்டு பாக்கும்போதுதா சேர் கோர்ஸ் எதாவது டிசைன் ஃபீல்ல வந்து அம்மா நெறையா இருக்கு டிசைன் முடிச்சா கூட இங்க ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணி வெளில ஃபாரின் அந்த மாரி போனா கூட நல்ல சேலரி இருக்கு
செரி ப்ரோ
அதனால சரின்னு சொல்லிட்டு நா வந்து மெக்கானிக்கல்ல இது ஆட்டோமோட்டிவ் டிசைனர் கோர்ஸ் எடுத்து படிச்சே
செரி ப்ரோ
அதுவு சென்னையில தான் படிச்சே இங்க ஒரு மூன் நாள் இருந்தா அப்புறம் இங்க செட்டில் ஆகலான்னு சொல் ட்டு வேற ரீ லொக்கேட் ஆகி
ஃபீஸ் எவ்வளோ கட்னீங்க
ஃபீஸ் வந்து காலேஜ் பீஸ்ஸலாம் கட்டினோ ப்ரோ நயன் டீ த்ரி தௌசண்ட் கட்டின ப்ரோ மொத்தமா ஆ அதுல வந்து ஒரு ஒரு போர் பைவ் போர்ஸ்ஸ‌ எல்லாமே டோட்டல்லா சேர்ந்து ஆட ஆயிரு
சரி ப்ரோ அப்போ அந்த கோர்ஸ் எடுத்ததுக்கு எதாது ஒர்த்தா வேல பாக்குறீங்களா
அதுலதா ப்ரோ இப்ப வேல பாக்குறே இப்போ வந்து என்னன்னா முந்தி மாரி இல்ல ப்ரோ இப்ப வந்து எல்லாமே வந்து ரொம்ப இது போட்டாங்க கோர்ஸ் எடுத்தாலுமே வந்து பீஸ் இவ்வளோ கட்றோ ப்ரோ அதுகு வந்து நம்ம‌ ஓப்பனா போய் அவன்ட்ட சொல்லி நா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கட்றே நா என கோர்ஸ் எனக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்க ஓ எனக்கு ஒரு மாசத்துல வேல வாங்கி குடுத்துருங்கன்னு சொல்றோன்னு வச்சுக்கோங்களே அவங்க ஒடனே ஒர்க் ரெடி பண்ணி குடுத்தறாங்க ட்வண்டி டூ ட்வெண்டி பைவ்குள்ள நம்ம ஃப்ஷரா போய் அதுல இருந்து இன்ன ஒரு சிக்ஸ் மன்ஸ் ஒர்க் பன்னாலே நிறைய லேன் பண்ணிக்கலாம் அதுல இருந்து நம்ம அடியே மூவ்ஆண் ஆயிக்கலா
சேரி ப்ரோ அதா இங்க ஏ ஃப்ரெண்டுகல்லா இருக்காங்க நறைய டிசைன் படிச்சும் வேலை இல்லாமல் திரும்பி பழயமாரி தா இருக்காங்க அதா பி ஈ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தா முடிச்சாங்க அவுங்களூ
டிசைன்லா கேட்டையா க்ரியோ கே சாலிட் ஆப்ஸ
கேட்டையா அதான் ஒரு நாலஞ்சு தவ படிச்சு வச்சுருக்காங்க
அதா ப்ரோ நாலஞ்சு படிச்சு ரெண்டு மூனு படிச்சாலூ ஒன்னு போ முடியா ப்ரோ நானும் மூனு ரெண்டு படிச்சோம் ப்ரோ மூனு படிச்சோம் ப்ரோ எனக்கு கேட்டையா தெரியும் கிரீயோ தெரியும் அதே மாரி ஆட்டோ கேடு தெரியும் ஆனா வந்து அவுங்க ஒருக் கம்பேனி நீங்க போயிட்டீங்க வச்சுக்கோங்களே ஒரே ஒரு சாப்ட்வைர் மட்டுந் தான்யூஸ் பண்ணுவாங்க
அப்டியாக்கு ஆ
ஆனா நீங்க எதாச்சு ஒரு சாப்ட்வேர் படிச்சாலே வந்து சேம்‌ அதே பேட் ட்டான வந்து மத்த இதுலயும் எல்லாத்துலயுமே இருக்கும் அப்படிங்கும்பேது நீங்க வந்து ஒரு சா லேன்னா லான் பன்ட்டாலே போதும்
சேரி சேரி ப்ரோ
அவுங்க லிங்க்டுஇன் நாக்கிரிலா அப்ளே பண்ண சொல்லுங்க ப்ரோ இப்போ அவங்க பிரசர்ற வந்து இப்போ நிறைய அது மட்டும் இல்லாம இப்போ டெலைட்ல வந்து புதுசா இப்ப ஒரு டூ டேஸ்க் முன்னாடி தான் டெலாய்ட்ல வந்து இன்டர்ன் வந்து ஹையர் பண்றாங்க ஃப்ரீயா டுவெண்டி கே ஸ்டைபன்னோட நா மெக்கானுக்கல் இல்ல பொத்தமா இது என்னனாலு கிராஜவேனாலும் ஒரு எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ற மாரி இருக்கும் அது எக்ஸாம் ஃபீ வந்து ஃபார்ட்டி நைன் மார்க் இருக்கு அது அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுங்க ம் உங்க ப்ரண்ட் கண்டு சொல்லுங்க இங்க நெறைய கம்பெனி இருக்க சென்னையிலேயே நெறைய திருமுடிவக்காங்கிட்டல வந்து ஃபுல்லாவே வந்து டிசைனிங் இப்போ சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் மாரி இருக்கு அங்க டிசைனிங்க கால்லே தா தேடுறங்கன் அப்டீன் இல்ல ப்ரோ சேலரி வந்து டொண்டி டூ டொண்டி பைவ் குடுப்பாங்க இங்க நீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு பு வச்சுக்கோங்களேன் நீங்க இங்க இருந்து போம்போது உங்களுக்கு ஸ்டார்ட் அப் அதனால வந்து எல்லாமே நீங்க தா பண்ற மாரி இருக்கு டிசைன்ல அப்டிங்கும் போது உங்களுக்கு மச் நாலேஜ் வந்து உங்ளுக்கு இம்ப்ரூவ நறையா கெயின் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலா அப்டிங்க போது நீங்க வேற கம்பெனி அட்டன் பண்ண போது ஈஸியா நீங்க க்ராக் பண்ணுர்வீங்க இன் கேஸ் சொல்றே மேபி உங்களுக் எதுவு யாரு ஒர்க் இல்லாம இருக்கிறாங்க அப்டின்னா நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க
சேரி சேரி ப்ரோ
ஏதா நமக்கு தெரியாதா எந்த கம்பெனி போனாலு அவ குடுக்கற தான தெரியாதா இப்ப ஒரு ஒரு கம்பெனி பில் ஆப் மெட்ட ஒருமார்ருக்கு எல்லாமே வேற வேறதா இருக்கு அப்படிங்கு போது ஜி டி என் டி எல்லாத்திலயு கேப்பாங்க ஒரு ஒரு ப் நமக்கு என்ன தெரியுதோ அத வச்சு நம்ம ஒருஸ் ஸ்டாடப்ல ஃப்ரஷரா போயிட்டோனு வச்சகோங்களே ஒரு டூ மன்ஸ் ஒர்க் போனாலே உங்களுக்கு ஏதோ கொஞ்சோ நாலேஜ் இருக்கு அத வச்ச நீங்க அப்டியே இம்ப்ரூவ் பண்ணிக்கலா
உ ஆனா ஒர்க் பண்ணுறாங்கப்ரா ஆனா ரெண்டு வருஷோ மூணு வருஷோ அந்த மாரி தா ஒர்க் பண்றாங்க
அது பாண்டு் மார் இருக்கு ப்ரோ அந்த மாரில்லா போகாதீங்க ப்ரோ
ஆ அதுக்கப்புறோ கழட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறோ இங்க்கிட்டே வந்தா இங்கிட்ட ஏஜ் இருக்க மாட்டேங்குது
உ பார் ஆயிடு அதே மாரி இப்ப நம்ம திருப்பி போனாலுமே வந்து ஃப்ரஷராதா எடுப்பா இப்ப நம் வேல பாத்ததுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்
ஆ அதான ப்ரோ என்ன படிச்சேன்னந்
ஆ ஏன்டா படிச்சோண்டு இருக்கு ப்ரோ இப்போ ஃபுல்லாவே வந்து ஏ ஐ வந்துருச்சு ப்ரோ
ஆ சரி நா அதா யோசிப்பே ஏன்டா இத படிச்சோன்ட்டு சரி டிகிரி இருக்கட்டு நம்ம எதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலா அப்போ எ கரெக்டா இருக்கு அப்டின்ட்டு
கிளியர் பண்ணா பண்ணிர்லா ப்ரோ நீங்க இப்டி ஒரே முடிவா எடுத்துருங்க ப்ரோ ஈஷ் யா கிளியர் பண்ணிட்லா எக்ஸாம்லா
உ
ப்ரோ ப்ரேக் ஆகுது ப்ரோ உ ஓகே ப்ரோ
இப்போ சென்ட்ரல்னாலு சரி எதுனாலு சரி ஏதோ ஒரு இது பிக்ஸ் பண்ணிருங்க அந்த ஒரு இது மட்டு ஈஸியா படி சிங்கன்னா நீங்க அதுக் கீழ உள்ள ஜாபும்மே டி என் பி சில வந்து ஈஸியா அது ஈஸ்
உ
அப்டி படிச்சு பாருங்க ஏதாச்சு எழுதி
சரி ப்ரோ அதா நா ரெண்டு எக்ஸாம் தா எழுதுறே ப்ரோ டி என் பி சி எழுதுறே அது எழிரே டி என் பி சி எக்ஸாம் எழுரே ஆர் ஆர் பி எழுத்ரே ப்ரோ ரெண்டுமே எழுதிட்டு தா இருக்கே
நீங்க ஆர் ஆர் பி வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க அதுவே போர்ஷன் எல்லாமே கவர் ஆயிடு டி என் பி சிகி அப்படிங்கும் போது நீங்க அதுக் கிளியர் ப அது படிச்சாலே வந்து நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிட்லா ஆ ஒன்னு ரெண்டு எதாச்சு ரொம்ப
அப்டி பண்ணு படிப்பே நானு டி என் பி சி படிச்சு அதுல பாதி இதுல பாதி கவர் ஆயிரு
இன்னாய் ப்ரோ இந்த மாரி
பிசிஒலிஸ் அந்த மாதிரி ஏதாச்சு அப்ளே பண்ணி பாக்கலா
இந்த மாதிரி அந்த மாதிரி இன்ரெஸ்ட் இல்ல ப்ரோ இல்லாட்டி நா அந்த மாரி அப்ளே பண்ணியிருப்பே
ஆ அப்டி இல்லனா இப்போ ஜூலை ஜூன் ஜூலை ஆரம்பிச்சிச்ல இன்னு இது செப் செப்டம்பர் அக்டோபரில வந்து இது போடுவாங்க ப்ரோ எம்டிஎஸ் போடுவாங்க
சரிப்ப ஆ அத அப்ளே பண்ணிருக்கே ப்ரோ
ஆ எம்டிஎஸ் அப்ளே பண்ணுங்க அது கொஞ்ச ஈஸியா ஈஸியானல்ல ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ற மார்ருக்கு
ஆ அது கொஞ்ச ஈஸியா இருக்கு ப்ரோ மத்
ஆ அதுக்கு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒக்காந்து பிரிப்பேர் பண்ணாலே போதுமாருக்கு
அதுனா ஒரே எக்ஸாமணா அது ஒரே எக்ஸாம் ப்ரோ
ஆ எம்டிஎஸ் வந்து ஈஸியாருக்கு அது எம்டிஎஸில ஹவால்ற அந்த மாரி போடுவாங்க நீங்க ஒங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குன் பாத்து அது கொஞ்ச அப்ளை பண்ணி
அத கொஞ்ச அப்ளைப் சரி ஓகே ப்ரோ
ம் சேரி ப்ரோ நா அப்புற கூப்பட்டா ப்ரோ
ஆ சேரி ப்ரோம் ஓகே ம் ஓகே ம் டாங்க்யூ